இன்னிக்கி நம்ம என்ன பேசலாம் அப்டின்னா பிறந்த நாள் அதோ அது எப்டி எல்லாம் கொண்டாடுவாங்க என்னா மாதிரியெலாம் இருக்கும்ன்னு சொல்லி பேசலாம்
கண்டிப்பா கண்டிப்பா
சோ பிறந்த நாள்ன் சொன்னாலே போது எல்லாத்துக்குமே வந்து அழகிய நாள்னு சொல்லலாம் ஏன்னா எல்லாத்துக்கும் பிறந்த நாள் வந்து பிடிக்காத நாளா இருக்காது சிலர் பிடிக்காதுன்னு அந்த மாதிரி சொன்னாலுமே அவுங்களுக்கு அவுங்க பிறந்த நாளும் சேரி அவுங்க பிறந்த அந்த அந்த நாள் அந்த தினங்றது அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானத் துனும் சொல்லலாம் பிறந்தநாள் போது சின்ன வயஸ்ல வந்து எல்லாத்துக்கும் என்னன்னா அ புது ஆடை போட்றது ஏன்னா சின்ன வயஸ்ல ஒவ்வொரு பருவத்திலேயுமே பிறந்தநாளோட அ அதோட இது வந்து பார்வை மாறிட்டே இருக்குன்னு சொல்லலாம் வளர வளர ஒரு கட்டத்திலேயும் சேரி வேலை பாக்ற நேரத்துலயும் சேரி அதோட விதம் வந்து பார்வை விதம் மாறலாம் மொதல்ல நம்பளுக்கு ஞாபகம் வரற்து சிறு வயது அப்டின்னு சொல்லலாம் சிறு வயதுல பிறந்த நாள் கொண்டாட்றாங்கனாலே ரொம்ப ஆர்வமா இருக்கும் எப்ப கொண்டாடுவாங்க மொதல்ல நம்ளுக்கு வர்றது வந்து அவுங்க இனிப்பு இந்த கேக் கட் பண்ணி சாப்ட்றதுதான் அதுதான் முதன்மையா இருக்கும் இப்ப எனக்கு இது எப்போ அத கட் பண்ணுவாங்க எப்போ எனக்கு சாப்பில்லாம் எல்லாரையும் கூப்ட்டு எப்போ இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஆர்வமா இருக்கும் அதே மாதிரி புது ஆடை பிறந்த நாள்னு வந்துட்டாலே ஒரு புது ஆடை வாங்கறது நமக்கு புடிச்ச மாதிரி அந்த ஆடை போட்றது இதல்லாம் வந்து சின்ன வயஸ்ல ஒரு பெரிய ஆர்வம் சொல்லலாம் அதுக் அதுக்கடுத்த அடுத்தபடியான ஆர்வம் அப்டின்னா வந்து பள்ளி பருவம்னு சொல்லலாம் ஏன்னா இதுல ரெண்டு பேர் ரெண்டு விதமா இதுக்கு ஏன்னா எந்த மாதத்துல பிறக்கறோன்ருக்கு சிலருக்குலாம் வந்து அந்த பள்ளி பருவத்ல பிறந்த நாள் கொண்டாட்றதுங்றது ஒரு பெரிய குதூகலமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஏனா நண்பர்கள கூப்ட்டுட்டுப் போய் எல்லாத்துக்கும் இனிப்பு குடுக்கறதுங்கறது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும் அன்னிக் பிறந்த நாள் போது எல்லாரும் வந்து நம்முளுக்கு வந்து வாழ்த்து சொல்றதும் சேரி ஆ அங்க போய் நம்ளுக்கு இன்னிக்கு பிறந்த நாள் நம்ம அந்த எடத் த்துல வந்து ஒரு இன்னிக்கு நம்மதான் ஒரு ஆள் நம்மளுக்கு வந்து எல்லாரும் வந்து வாழ்த்து சொல்றாங்கங்கும் போது அந் அந்த தருணமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும்ன்னு சொல்லலாம் அன்னைக்கு எல்லாருமே நம்மகிட்ட வந்து ஒரு இனிமையா பேசுவாங்க நம்மளுக்கு என்ன வேணுமோ அது செஞ்சு கொடுப்பாங்க வீட்லயும் சேரி நம்புளுக்கு என்ன புடிக்குதோ என்ன சாப்பிடணும்ன்னு தோணுதோ அந்து அது எ நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பாத்து பாத்து செஞ்சி கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி சின்ன வயஸ்ல பிறந்த நாள்னாலுமே நம்முக்கு என்னென்ன எத்தனை ஆடை வேணுமோ அத்தனை ஆடைய எடுத்துக்கலாம் அந்த மாதிரி அந்த பருவமே இன்னிக்கு வரப்போது இத்தன் நாள் இருக்கு பிறந்த நாளு க்கு இத்தன இன்னூ இத்தன தேதிதா இருக்கு அப்டின்னு சொல்ட்டு அத பாத்து பாத்து எண்ணி எண்ணி ஆசப்படுறதுங்கறது இந்த பள்ளி பருவம் அப்டின்னு சொல்லலாம் அ உங்களுக்கு பிறந்த நாளலெல்லாம் எப்படி
கண்டிப்பா பிறந்த நாள் அப்டின்னாலே பாத்தீங்கன்னா அது பள்ளிப்பருவத்துல வரும்போது இப்பெல்லாம் பிறந்த நாள்ன்னு பாத்தீங்கன்னா எப்டி சொல்றது எல்லா புது ஆடை உடுத்திட்டு போவோம் அதாவது பாத்தீங்ன்னா கலர் ட்ரெஸ்ல போகணும் அதூ எ ஸ்கூல்லே இது சீருடை இல்லாம நம்ம நம்ப நம் பிறந்தநாள் உடைல போவும்போது பாத்தீங்கனா நமக்கு ஒரு எப்டி சொல்றது அந்த ஒரு ஜாலி அந்த ஒரு சந்தோசம் கிடைக்கும் எல்லாரும் நம்ள ஒரு மாதிரி பாப்பாங்க ஏ இவனுக்கு இன்னிக்கு பிறந்தநாளு இவனுக்கு து பிறந்தநாளு யாருனன்னு தெரியாத ஆள் எல்லாம் வந்து நம்முளுக்கு வந்து வாழ்த்து சொல்லுவாங்க எல்லா டீச்சர்களா இருக்கட்டும் இல்ல நம்ப சக மாணவர்கள் எல்லாருமே பாத்திங்னா நம்மல வந்து வாழ்த்து சொல்லுவாங்க வாழ்த்து பண்ணுவாங்க நம்ம எல்லாத்துக்கும் போய் நம்ப என்னா இனிப்பு கொடுப்போம் அது இனிப்பு கொடுக்கும் போது அவுங்க நமக்கு நம்ம கை கொடுத்து நம்மள வாழ்த் சொல்லுவாங்க அவுங்க யாருன்னே தெரியாது நமக்கு வாழ்த்து சொல்லும் போது நமக்கு ஒரு ஒரு சந்தோஷமா இருக்கும் பரவால்ல இவங்கெல்லாம் நமக்கு வாழ்த்து சொன்னாங்க நம்ளுக்கு கை குடுத்தாங்க இந்த டீச்சர் வந்து நம்ம பேசவே மாட்டாங்க ஆனா அந்த டீச்சரே எனக்கு இன்னிக்கு கூப்ட்டு அவுங்க வாழ்த்து சொன்னாங்க இதல்லாம் நமக்கு அதல்லாம் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி தரமான இதுதானே சொல்ல போனா அந்த பிறந்த நாள் அப்டின்னால அந்த பள்ளிப்பருவத்துல வர பிறந்த நாள் அப்டின்னாலே பாத்திங்ன்னா ஒரு இதுதான் நா எப்படி சொல்றது அதே மாதிரி பசங்கள் கிட்ட போய் பாத்திங்ன்னா அந்த ஒரு அன்னிக்கு ஒரு நாள் பாத்தாம்னா யாருமே நம்மள அடிக்க மாட்டாங்க யாரும் திட்ட மாட்டாங்க அந்த ஒரு காரணத்துக்காகவே பிறந்தநாள கொண்டாட்ற ஆட்களும் இருக்காங்க இன்னிக்கு எதோ நம்புளுக்கு எதோ பெரிய ஒரு தேர்வு இருக்கு இல்ல எதோ ஒரு வீட்டு பாடம் பண்ணலே அப்டின்னா நம்ப அன்னிக்கு பிறந்தநாள்னா கூட நம்மள விட்ருவாங்க சரி ஓக்கேன் பிறந்த நாளா இன்னிக்கு ஒரு நா மன்னிச்சு விட்றேன் போ நீ பண்ணாம பண்லயா உனக்கு ஒர்நாள் மன்னிச்சி உட்றேன் நாளைக்கு பண்ணிட்டு வந்துரு அப்பிடின்ட்டு எல்லாருமே விடுவாங்க அன்னிக்கி அன்னிக்கு ஒரு ஜாலியா இருக் மா எல்லாரு அடி வாங்குவாங்க நாம உக்காந்து வேடிக் பாத் சிர்ச்சிட்ருப்போ இன்ன ஒரு நாளு தா இருந்தாலூப் பாத்தினா நீக்கு அந்த ஒரு நாள் நம்ளுக் சந்தோஸ் சும்மா இருக்கலாமா நணபன் சக நண்பர்கள் சக பள்ளி படிக்கிற மாணவர்களெல்லாம் அடிவாங்கறாங்க அப்டிங்கறபோது நம்பள மட்டும் யாரும் அடிக்கல நம்பள மட்டும் அன்னிக்கு பாராட்டறாங்க அப்டிங்கும் போது நமக்கு ஒரு மாறி ஜாலியா ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும் சொல்ல போனா அன்னிக்கு வந்து எல்லாத்திலுமே முன்னுரிமை குடுப் பாங்க நம்ளுக்கு ஏதோ ஒண்ணு ஏதோ எந்திர்ச்சு ஒ ஏதோ ஒரு புஸ்தகம் வாஸ் பட்றா சொல்றானோ எந்திரி இன்னிக்கு இன்னிக்கி பிறந்தநாள் பையன் எந்திரிச்சி படிங்க அப்டிம்பாங்க இது எதோ ஒண்ணு அப்டி யாரோ கூப்ட்றாங்க எதோ பக்கத்ல வந்து டீச்சர் வந்து ஒருத்தர் ஒர் பையன கூப்புட்றாங்க அப்டின்னா இன்னிக் அப்டியா அந்த அந்தப் பையன கூட்டிட்டு போ இன்னிக் பிறந்தநாள் பையன கூட்டிட்டு போ அப்டின்னு அனுப்ச்சு உடுவாங்க அன்னிக்கு நம்ள வந்து ஒர் மா ஒரு இதா பாப்பாங்க அப்டிங்கும்போது ரொம்ப ஜாலியா இருக்கும் அன்னிக்கெலாம்
ஆமா உண்மை தான் ஏனா பிறந்த நாள் நாளுமேமொதல்ல வந்து பாட்டு பாட்றது அப்ப சின்ன வயசுல்லே எல்லாரும் வந்து பாட்டு பாடுவாங்க பிறந்த நாள் வாழ்த்துனுங்க அது ரொம்ப அழகான ஒரு விஷயம்னே சொல்லலா ஏன்னா எல்லாரும் சேர்ந்து அந்த பாடல் பாடுற போது அந்த பே சொல்லி அந்த பாடும்போது இன்னும் அழகா இருக்கோ மா சில பேரு என்ன ப போ எல்லாத்துக்குந்த வாய்ப்பு கெடைக்காது சில பேருக்கு என்ன விடுமுறை நாட்கள் விடுமுறை மாதத்துல பிறந்த நாள் வரோ அவங்களா நறைய பேர் சொல்லி இருக்காங்க விடுமுறை மாதம் போது அவுங்குளுக்கு வந்து ஏன்னா பள்ளி பருவம் நாளே நம்முளுக்கு வந்து நண்பர் நண்பர்கள் கூட வந்து அந்த பெறந்த நாள் கொண்டாடுறது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கோ அது ஒரு பரிசு பெறந்த நாள் பரிசுங்கிறது அது இன்னு வளர வளர அது ஒரு ஒரு இன்னோ ஒரு ஆறு ஏழு ஏழாம் வகுப்பு போகும் போது அந்த பரிசுக்கு மேல ஒரு ஆச வரோ தவிர சின்ன வயசுல இருந்து நம்ம வந்து நண்பர் கூட வெளையாடுறது செரி அவுங்க கூட நம்ம பிறந்த நாள் இனிப்பு கொடுக்கறதுதா ஒரு ஆர்வமா இருக்கோ ஆனா சில பேருக்கு அந்த அதிர்ஷ்டம் வந்து இருக்காது இல்ல அதிர்ஷ்டம்னு சொல்றதோட அவங்களுக்கு அந்த இது இருக்காது காரணம் என்னன்னா அவுங்க வந்து விடுமுறை மாதத்துல பிறந்திருப்பாங்க அதனால நறைய பேரு சொல்லியிருப்பாங்க எனக்கு அந்த மாத பிடிச்ச பெறந்தனாலு என்ன பள்ளி பருவத்துலயு செரி கல்லூரி பருவத்துலயு செரி ஒரு புது ஆடை உடுத்தி ஏன்னா அவ புது ஆடை போட்டாலே இவ்ளவு நாள் க பள்ளி பள்ளி பருவத்துக்கு போடுறதும் செரி பள்ளிக்கூடத்துக்கு போறதும் செரி சீருடைல போவோ அன்னிக்கு நம்ம புது ஆடை ஊடுத்தும் போது எல்லாரும் நம்மலப் பாபாங்க நம்மளுக்கே நம்ம வந்து அழகா இருக்கும் நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம் அப்படின்னு தோணும் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காத போது ரொம்ப கடினமா இருக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு இந்த காலத்துல வரும்போது ரொம்ப கடினமா இருக்கும் அதுக்கு அடுத்த மாசம் பிறந்திருக்க கூடாதா அப்படின்னு ஏன்னா அவங்களுக்கு ஏக்கமா இருக்கும் ஏன்னா நண்பரை கூட்டு போய் நண்பர்களை கூட்டு போய் நம்ம இனிப்பு வழங்குறதும் சேரி சில விஷயங்கள் பண்ணும் போது நம்மளை வந்து அன்னைக்கு வந்து நம்மள வந்து ஒரு தனித்துவமா நெனைப்பாங்க அப்டீங்கும் போது அந்த விஷயோ அவுங்குளுக்கு நடக்காத போது நறைய பேருக்கு அது ஒரு ஏக்கமா இருக்கும்னு சொல்லலா அதே மாரி அ அ அ அ பரிசு எ பெறந்தநாள் பரிசுங்கறத சொல்லவே வேண்டா ஒவ்வொரு பருவத்துல மாறிக்கிட்டே இருக்கோ அது எப்புடி கொண்டாடணோ விதமும் மாறோ ஏன்னா வளர வளர இப்டிதா கொண்டாட்ணோ ட்ருக்கோ போக போக இது கொண்டாடணுமா அப்டீன்னு கூட நறைய பேருக்கு இருக்கோ அந்த மாரி வந்து பெறந்தநாள் வந்து நம்ம நறைய விஷயத்த கத்துக் குடுத்துக்கும்ன்னு சொல்லலா பிறந்த நாள் நாளே நறைய பேர் வந்து இப்படி இருக்கணோ நம்ம அடுத்து அ வருஷத்துல இருந்து ஒரு ஆங்கில புத்தாண்டுல நம்ம என்னென்னல்லா இப்டி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாரி பெறந்த நாள்யு நிறைய பேர் வந்து இந்த மாரி நான் அடுத்த வருஷத்துக்குள்ள இருக்கணோ அப்டின்னு சொல்லிட்டு நறைய அவுங்குளுக்கு பிடித்தமான விஷயோ விஷயத்தல்லா அவுங்க நெனைப்பாங்கனு சொல்லலா அதே மாரி பிறந்த நாளும் போது நறைய விஷயங்கள் சாப்படுறதுல இருந்து அவங்களுக்கு பரிசு வழ இதுல இருந்து ஒரு சின்ன பென்சில் குடுக்குறதே அவுங்களுக்கு பெரிய பரிசா இருக்கோ போக போக போக அவங்களுக்கு என்னென்ன பரிசு வேணுமோ அம்மளே கேக் விக்கறதுல இருந்து அந்த மாரி நறைய விஷயங்கள் வந்து மாறுபட்டுட்டே இருக்குன்னு சொல்லலா பிறந்த நாள் போது ஒவ்வொரு பருவத்திலயும் சரி பள்ளி பருவம் சிறந்ததா இருந்துச்சு கல்லூரி பருவம் இன்னோ நண்பர்கள் கூட இன்னு கொண்டாடுற அளவுக்கு நம்ம என்ன வேணுமோ அந்த மாரி உரிமையா கேக்குற அளவுக்கு வந்து கல்லூரி பள்ளி பருவ பெறந்த நாள் இருந்துச்சுனு சொல்லலா உங்குளுக்கு எப்டி
உண்மதா எனக்கு பிறந்தநாள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து இதுவா பயப இது பண்றது பாத்தீங்கன்னா எனக்கு பரிசுதா ஏனா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமு இவ என்ன பரிசு குடுப்பா அவ என்ன பரிசு வாங் ரொம்ப எதிர்பார்த்து இருப்பே நாமோ அவனுக்கு பரிசு கொடுத்துருப்போ அவ நமக்கு குடுப்பா அதெல்லா குடுக்கும்போ நம்மோ எதிர்பாத்துட்டுருப்போ இப்போ இன்னிக்கு வேணே என்ன கொடுக்க போறோ நமக்கு என்ன எப்டி வர போது அப்டின்னு சொல்லி வெச்சுருப்பாங் அந்த பரிச வந்து நம்ம யூஸ் பண்ணாம அ இது பயன்படுத்த மாட்டோ ஒரு பேனாவே குடுத்தா கூட நம்ம எழுத மாட்டோ அத என்னோட நண்ப குடுத்தது நா வெச்சிருப்ப இன்ன வரைக்குமே நா ஸ்கூல் படிச்சதுலேருந்து சரி என்னோட பள்ளிப்பருவத்துலேந்து கல்லூரி பருவோ வரைக்கோ எனக்கு கெடைச்ச பரிசு எல்லாமே இன்னமும் வெச்சிருக்கே எதுவுமே நா வந்து பயன்படுத்தவே இல்ல அது வந்து ஒரு சட்டையா இருந்தாலுமே கூட ஒரு பேனாவா இருந்தா கூட பாத்தீனா இன்னும் வரைக்குமே நான் பயன்படுத்தல அது வந்து என்னோட இதுல நா பீரோல ஒரு ஓரமா வெச்சிருக்கே அது வந்து இப் இன்னும் இன்னிக்கு எடுத்து பார்த்தா கூட அந்த நண்ப ஞாபகோ வரால இந்த நண்ப எனக்கு இந்த பிறந்த நாள்ல எனக்கு இது குடுத்தா இது ஒரு நல்ல ஒரு இதுதான நம் அத பயன்படுத்தினா தூக்கி போட்டுருவோ அது வந்து அது வந்து பெருசா தெரியாது நம்ம எவ்ளோக்கு எவ்ளோ சேகரிச் சு வைக்கறோ அப் அப்படிகும்போது எவ்ளோ நாளுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தாலுமே கூட அந்த ஒரு ஞாபகம் அந்த ஒரு இது இருக்கும்ல திரும்ப அது நாள்கள் கெடைக்காது ஒரு காலங்கள் காலங்காலங்கிறதுதும் திரும்ப திரும்ப கெடைக்காது அந்த இன்னிக்கு கிடைக்குதுனா இந்த நாள்க்கு திரும்ப இன்னிக்கு கெடைக்காது அப்டீங்கும்போது அந்த அதுல கெடைச்ச பரிசு பொருட்கள் அதுல கெடைச்ச அனுபவங்கள் கெடைச்ச சந்தோஷங்கள்ல்லா அந்த பரிசு பொருள எடுத்து பார்க்கும்போது அந்த ஒரு அ அ திரும்ப அந்த எடத்துக்கே போற மாரி இருக்கோ இன்ன வரைக்குமே எனக்கு பிறந்தநாள் வந்துச்சுன்னா சும்மா ஓபன் பண்ணி பாப்ப அதா பாக்கும்போது எனக்கு என்ன அறியாமே கண்ல கண் கலங்கிடுவே இந்த மாரிலா இருந்தோமே இப்பல்லா ஏடா பிறந்தோ அப்டீங்குற மாரி நெனைக்க வெச்சுட்டோ நெனைக்கிற மாரி ஆயிடுச்சு அப்போல்லா டெய்லி ஏன் பிறந்தநாள் வரக்கூடாதா அப்டீன்னு நெனைக்கிற காலங்கள் போய் இப்ப ஏன்டா பிறந்தோ அப்டீங்கிற காலங்கள் மாற மாறிடுச்சு இப்பல்லா அதெல்லா ரொம்ப ஒரு மனச ரொம்ப ஒரு உளுக்குற மாரி ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் அதெல்லா பள்ளி பருவத்துல கிடைச்ச அந்த பிறந்தநாள் இதெல்லா
வாழ்க்கைங்குறது ஒவ்வொரு கட்டத்துல அதுல ரொம்ப சந்தோஷமா அது எப்பவோ வரோ இருக்கும் போக போக இது ஏண்டா வருதுன்னு அந்த மாரி காலகட்டங்கள் இருக்குன்னு சொல்லலாம் நீங்க சொன்ன மாரி பரிசுகள் போது சின்ன சின்ன பரிசுகளுமே ரொம்ப சந்தோஷப்படுத்தோ ஒரு என்ன சின்ன வயசுல கடிதங்கள் கடிதங்கள்ல ஒரு பேர் எழுதி கொடுக்குறதோ இல்லாட்டி யாரா அறிமுகம் இல்லாதவங்க நமக்கு வாழ்த்து கூறதோ சரி அவ்ளோ ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கோ அந்த கடிதங்கள்லா பாக்கும்போது ரொம்ப அழகா இருக்கோ ஏன்னா அந்த இதுல வந்து என்ன எழுதணோனு தெரியாது என்ன பேசணோனு தெரியாது ஏன்னா ஒரு பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி பருவாம்னாலமே அதுவும் ஒரு மழலையான பருவம்னால அந்த பருவத்துத்தில் என்னென்ன பண்ணிருக்கோமோ எதெல்லா ஒரு பரிசு குடுத்துருப் ஓ அதெல்லா வந்து ஒரு சின்ன வயசு இருந்தாலும் இப்ப பார்க்க போது அது ரொம்ப அழகான விஷயமா சிரிக்கக்க கூடிய விஷயமா இருக்கும் அப்படி ஒரு அழகான பெறந்த நாள் போது எல்லாத்துக்குமே வந்து இந்த பள்ளிக்கூடம் பள்ளி பருவம் அந்த மாரி பிறந்த நாள்கள் எல்லாருமே சொல்லுவாங்க
கண்டிப்பா கண்டிப்பா உண்மைல ஒரு நல்ல ஒரு தலைப்பு பறக்குது அது
நிச்சயமா கண்டிப்பா அடுத்த தலைப் க்க பேசலா
கண்டிப்பா கண்டிப்பா